அலோ ஆ சொல்லுங்க ஃப்ரோ ஆ கேக்குது ஃப்ரோ
அப்புறோ நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டம் ஃப்ரோ
என்ன சாப்பாடு இன்னிக்கு டின்னரு
ஆ நான்வெஜுதா ஃப்ரோ அது மீனு
அப்டியா சேரி செரி ஓகே ஓகே ம் எந்த ஊர் நீங்க
ஐரோடு ஈரோடு ங்கரா கோயம் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ப்ரோ கோயம்புத்தூர்ல இருக்க ரேடிவே நேட்டிவ் பாத்தீங்கன்ன ஈரோடு நீங்க
ஓ அப்டியா நா மதுரை
ம்
ம் ஆம்மா ஆமா எப்டி போய்கிட்டு இருக்கு லைஃப் எல்லா எப்டி போய்கிட்டு இருக்கு
லைஃப் ஏதோ போயிட்டு இருக்கு போ
சர் சர் ஏன் வொர்க் பண்றீங்களா ஆ நீங்க சொல்ல போதே தெரியுது லைஃப் ஏதோ போயிகிட்டு இருக்கு சொல்ல முடியது சரி இது உங்களோட ஒர்க் ஐடி இதுலயே
இல்ல ப்ரோ அப்டி இல்ல அ ஆ ஆ கம்பெனி ஒர்க் தா அதாவது பேங்கிங்ல இருக்கேன்
ஓ செரி செரி ஆ
இப்ப அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு ஒருன்னூறு வேல பாக்கணுனா இன்னூரு வேலல்லா இல்ல ஏதோ ஒன்னு பண்ணாதா நாம் பார் லா லைஃப் முன்னேறும் அதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ரோட்டுக்கு அ அந்த ரூட் போட்டோம்னா இது கரெக்டா அ இது அன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்மா அப்டி கணக்கு போட்டுட்டு இருக்கே
ஆ செரி சேரி ம்
முன்னாடி அம்மா கிட்ட சரி இந்த மாதிரிம்மா இப்டி இருக்கு இதுக்கு இந்த இந்த லெவல்ல இருக்கற இதுக்கு மேல போருக் பாக்கறே ச்சேஸ் அது ப்ரொபஷன் லோன் இருக்கு ஃபேஷன் லோன் இருக்கு ரெண்டு பக்கோ நா இது பண்ண குடுக்க முடியாது இந்த வேல இந்த வேல இருக்கட்டு ஆ இது வருமானத்துக்காக இந்த வே ல இது லைஃப் அடு த்த கட்டத்துக்கு கொண்டு போறது க்கு இன்னொரு வேல அது ஒரு வாட்டி இப்ப ரெண்டு வாட்டி போனா போக பத்தாது எல்லா ஊர்ல ஆ ஒரு தடவ ரெண்டு டைன் டைம் வந்ட்டு முயற்சி பண்ணிட்டு முடியாதுன்ட்டு போட முடியாது நா தொடர்ந்து பத்து வாட் டி நூறுவாட்டி கூட போய்தா ஆகோனு அந்த வேலைக்கி அப்பனாதா என்னோட லைஃப் அச் சீவாகு அப்டின்னு சொன்னே அம்மாகிட்ட
ஆ சேரி சேரி ஆ எந்த ப்ரொபஷனுல போணு சொல்லி இது பண்ணனுன்னு உங்களுக்கு ஆச
ஆ நம்பளது ஸ்டோரி ரைட்டர் ப்ரோ அதாவது இந்த மாரி இருக்கு ஆனா பட்டு நம்ப டிஃப்ரெண்டா ஒன்னு யோசன பண்ணி நம்ப எறங்குனும்னாதா இந்த இது இருக்கு நம்ப இதுக்குள்ள நம்ப பணங் காசுங்கிறவி ட நம்ப இப்போ மாசோ பாஞ்சாயிரோ இர அ ம் இர இரபதாயிர வேலைக்கி போனோன்னா என்ன என்னைக்கி முன்னேர்றது அப்டின்னு பாத்தா இது சடனா இது சடனா பாத்தீங்கனா ப்ப அது மேல போமுடியாது
ஆ ஆமா ஆமா
நெறைய கட்டமா வச் சுதா அப்டியே மேல போயாகணு
சேரி சேரி ரொம்ப ரொம்ப ஆ ல் த பெஸ்ட் ப்ரோ உங்களோட ஃபியூச்சர்க்காக கண்டிப்பா ம் இப்ப பேங்கிங்ல எதுல பினான்ஸ்ல இருக் இருக்கீங்களா இல் இல்ல உள்ள பேங்கிங்ல இருக்க பேங்க்ல விக்கலா
லோன் அண்டு லேப் லோன் தெரியிங்களா லோன் அகேன்ஸ்ட் ஃப்பாப்பர்டி வீட்ட அடமானோ வெக் கிற அந்த இதுல இருந்தம் ஃப்ரோ
நம்மோய் கௌவர்மெண்ட் பேங்க்கா இல்ல நேஷ்னல் பேங்க் லனா வெளிய பிரைவேட்ல இருக்கீங்களா
ஃப்ரோ
அப்படிங்களா சேர் சேர் ஓகே ஓகே மா மான்சி டார்கெட்லல்லா இவ்ளோ போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு
மால் ரெக்கார்டிங் ஆக்டிவே பண்ண முடியல ஃப்ரோ எங்கியு கெடைக்க மாட்டேங்குது பாஞ்சு பர்சன்டு இன்வெஸ்டுனா யார் ஃப்ரோ எனக்கு யாரு வந்து இது பண்றா எட்டு பர்சன்டேஜ் போலோ பேங்க்ல கைட்டா எட்டு பர்சன்டேஜ் ஃப்ரோ எட்டு பர்சன்டேஜ்னா அவ நம்ம கிட்டயே வந்துருவா
ஆ ஆமா ஆமா கோயம்புத் தூர்ல உங்களுக்கு நல்ல ஒரு இன் இன்டஸ்டிரியல் ஏரியாலா நறைய இருங்கும்முல அப்ப உங்களுக்கு அங் இதெல்லா வந்து நம்ம பர்ஸ்நல் லோன் ல்லா இதாகு இதாகும்ல இல்லையா
ம் அதாவது ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் கேக்கறாங்க ரட் பண்ணி
ஓ சேரி சேரி
ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பாஞ்சு பர்சன்டேஜு இதே பாதிக் பாதி பண்ணி் குடுக்குறானுங்க அது எவ்வளோ காம்பேஷன் பா
ஓ ஓகே ஓகே ஆமா அதுலயே அப்போ வந்து உங்களுக்கு டாபேக் ஆயிரு யாரு காஸ்ட் கஸ்டமர் யாரு அப்ரோச் பண்ண மாட்டாங்க அதைய னா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்ற மாரி யோசிப்பாங்க எல்லாருமே
ஆமா ஃப்ரோ
ம் பிஸ்னஸ் லோனு எல்லாம் குடுக்கறீங்கல்லா இல்ல பர்ஸ்னல் லோன் மட்டுந்தானா இல்ல
பர்ஸ்னல் லோன் தவுர்த்து எல்லாமே பண்ணுவோம் ஃப்ரோ
ஓ சேரி சேரி ஓகே ஓகே நா ஸ்ரீராம் பினான்ஸ்ல ஒரு இப்போ அவங்க பசங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து செக்யூர் லோனு அன்செக்யூர் லோட பிஸ்னஸ் லோனு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சோ அதனால அது விடல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதுவும் அந்த கோயம்புத்தூர்லாம் வந்து நல்ல ஒரு மெட்ரோ சிட்டி தானே ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு வ
ஆஹ ஆமா ஃப்ரோ நானு ரெண்டு மாசம் நம்ம இது மூணு மாதம் கிட்டத்தட்டா எதுவுமே ஃபைல் எப்படி எடுக்குறது என்ன ஏதுன்னே தெரியாது வருவேன் ஜாலியா போவேன் இருப்பேன் இப்போதான் ஒவ்வொரு ஃபைலா ஒன்னுட்ட ரெண்டு அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த இது பிஐபி வே இருக்கனா பண்ணியே ஆகணும்
ஆஹ் ஆமா ஆமா கண்டிப்பா அதே உங்களுக்கு மாந்திளி பேஸ் டார்கேட்ல தாம் அப்டி ஓடுது இருக்கட்டும்
உஹம் ஆமா ப்ரோ ரெண்டு முடிச்சாச்சு இன்னும் ஒண்ணுதான் இருக்குது இன்னொன்னு எப்படியோ புடிச்சு இழுத்து போட்டு பண்ணிட்டோம்னா வெளியவந்தரல்லாம்
ஆமா மாசம் ஸ்டார்ட்டிங்களே பண்ணிட்டோம்ன்னா அடுத்து கொஞ்சம் ஃபிரீயா இருந்துக்கலாம் இல்லன்னா மாச கடைசி வரை நம்மள போட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க டார்கேட் டார்கேட் ஒடிட்டே இருக்கணும்
உம் ஆமா ப்ரோ
ம் சேரி சேரிங்க ப்ரோ எப்படி வீக்கேண்ட்லாம் சண்டே மட்டும் லீவா இல்ல சண்டே சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா
என்னைக்காவது சண்டே வே வேலை செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் வேலை செய்ய முடியாது யாரும் மதிக்கமாட்டாங்க குரூப்பல எவ்ளோ ஏ ஒரு ஒரு மு நாற்பது பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேர் மதிக்கமாட்டானுங்க
ஹ சண்டே ஒரு நாளே ஃப்ரீயா இருப்போம் அந்த
அது அதுலியு ம அதுலியு மந்த் மந்த்தெண்ட்ல வே வே
ம் சேர் சேரி
அதுல யாரு ரும் மதிக்கமாட்டாங்க இப்போ இது ரெகுலர்ரா லா ஞாயித்துக்கெழம வெக்கிறதா நீ எதுக்கு வெக்குற அப்டின்ட்டு வரும் பேச மாட்டானுங்க
ஆ ஆனா அவங்களே பொலம்பிக்கிறது பசங்களுக்குள்ள
ம்ம்
ஞாயித்துக்கெழம கூட விட மாட்ராணுங்கடா அப்டின்ற மார்
இப்ப ஆமா ஃப்ரோ இவ இவோ என்னவோ என்னவோ ரூல்ஸ் போட்டு அப்டியே ஃபாலோ பண்ணி ஒரே இதுல அப்டியே டாப் லெவல்ல போற மாரி பிளான் பண்ணிருக்கானுங்க
ஆ அதேதா பட் அதுவு
அதாம் ஃப்ரோ புதுசா இது வந்துட்டு ஃப்ரோமோசன் ஆயிட்டு வர கம்பனி திருப்பி போடலான்ட்டு அந்த மைண்ட் செட்ல வருவானுக இப்போ தலையில தட்டி உக்கோர வெச்சுருவானுக இது இப்டிதான்னா நடக் முடியாது
ஆமா ஆமா ஆமா ஆமா ம் கரெட்டுத என்னானு சொல்றீங்க அவெ அவெவனுக்கு அப்றோ நம்போ பெரிய ஆள் ஆணு அப்டின்ற ஒரு இதுல வந்து டக் டக்குன்னு வந்து பண்றது பேசுவே ம் கடைசியா பாத் த தம்பியு அப்டில்லா பண்ணக்கூடாது இங்கயே ஒரு பார்மால்ட்டி இருக்கு அதுக்கேத்த மார்தா பண்ணனு அப்டின் அது மாரி சொல்லிர்றாங்க
ஆ ஆமா வனுங்க தலை எழுத்து கம்பேனி தல த தலையெயித்த திருப்பி போட்றக்கு வந்தா இவங்க அவ்ளோக்க கம்பெனி சோ இல்லாத சோஸீங் எப்டி போயி பதினஞ்ஜி பசன்டேஜ் இப்ப குடுக்குற மத்தவங்க எட்டு பசன்டேஜ் பர்சன்டேஜ் குடுக்குற நீ எப்டி இது பண்ண முடியு அப்டின்ட்டு யோ காம்டிஷன் எவ்ளோ போயிட்டு இருக்கு அவ இருவத்தஞ்சு பர்சன்டேஜ் பண்ணனா ஆ வீக்கான ப்ரொபைல் எடுத்தே உள்ளுக்குல்ல கொண்டு வந்தறா
ஆ அப்டி தா எல்லா எடத்துலயு அப்டி தா அடிச்சு இதுக்கு ஏத்த மாரி காம்டிஷன் இ இப்பலா ஹெவி ஆயிடுச்சு ப்ரோ பேங்கிங் செக்கறா இருக்கணு எல்லா செக் வேலைய வந்து லோன்னு எல்லா லோன்லையு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எடத்தை காம்படிஷன் ஹெவியாயி போயிருச்சு
உம்
ம் அ எந்த பேங்க் வந்து கம்மியா தராங்க எந்த பேங்க்ல வந்து நமக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் இருக்கு அப்டின் சொல்லி மக் கள் பீப்பிள் எல்லா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ம்
ம் அப்ப இந்த பையல இப்ப தா எந்த மூளைக் மூளைக்கி எல்லாமே பினான்ஸ் கட பினான்ஸ் ஷோ ஷோரூம் அப்டின் இதில் எல்லா வந்துருச்சுல அது உங்குளுக்கு கோயம்புத்தூர்ல சொல்லவே தே இல்ல எவ்ளோ தூரத்துக்கு மக்கள்
உம் அது இன்னொருத்தவுங்க இன்னொரு பக்கு போயி இல்ல நம்ம ஜாயின் பன்னோன்னே நீ க கனெக்ட்ரு போட்டு கொடுப்பீயா இங்க இது பேமெண்ட் அது வேர கரெக்டான டைம்ல கொடுப்பியான்டு கேட்டுட்டு அதுக்கப்புற தா நம்ம அடுத்த கம்பெனிக்கு போய்யாக இங்க பேவுட்டே இல்லாம மூணு பன் பண்ணறதுல்ல அவ் ப்ரீயா விட்டு கொடுத்தாலே எத்தன டீசி எத்தன நுப்பது நாப்பது பேத்த பாத்துட்டு அவுங்கட்ட இப்பப் கியூஆர் கோடு ஆ ஜென்ரேட் பண்ணு ஆ நாற்பது பேத்தையும் ஃபாலோ பண்ணும்னா ஒரு கணக்
ஆ ஆமா ஆமமா மத்தபடி அந்த பேஅவுட்டே இல்லாம இது வந்து நம்மாடுக் கொடுத்து கொடுத்து ஒன்னும் பிரோஜன கடைக் கடைஸ் நம்ம தல தா உருளு மறுபுடியு
இது ரெண்டு பேர்சன்டேஜ் ஆ பேர்சன்டேஜ்லியும் காம்டிஷன்னா இருக்கும் புரோ
உம்
நம்ம ஜீரோ எல்லாதி பாயின்ட் ஃபைவ் ஃபர்சன்டேஜி ஆ ஓ பர்சன்டேஜ் ரெண்டே டெமுக்கா ரெண்டு குடுக்குறான சேர் உனக்கே ஃபைலு குடுக்கலானு அந்த
உம் சேர் சேர் சேரிச்சேரி ஆமா அதுக்கே அவுங்களுக் பர்சன்டேஜ் கணக்குல தா வந்து நெறைய வேரு லாக் காவிங்க
உம் ஆமா ப்ரோ அது பர்சன்டேஜ் இது ப்ளஸ் கணெக்ட்ரு கோடு இதுல லாக் ஆகறது தா எல்லாமே
உம் வேற என்னா பண்றது அவங்க வேறச் உம்
அதாவது இவிங்க என்ன ஆ ஆனா கணெக்டர் போடு பத்து பக்க ரெண்டு பர்சன்டேஜ் பண்ணி கொடுக்குறாங்க நீ பண்ணி ரெண்டு பர்சன்டேஜ் குடு அ ப நொன் இப்ப பிஸ்னஸ் பாத்தின்னா தேர்டி பர்சன்டேஜ் ஹயிட்ல போயிட்டு இருக்கு இப்பயே உட்டு குடுக்குறக் எதுக்கு இவ்ளோ யோசனை பண்ணிட்டு இருக்க அப்டின்ட்டு கேக்கலா தோணு ஆனா அவனுக கம்பெனி பாலிசி கம்பெனிக்கு ஆயிரத்யெட்டு பாலிசி போட்டாலு அது ஒன்னுத்துக்கு இல்லாத பாலிசி தா நல்ல ஃப்ர ஃபைலு உள்ள வர மாட்டிக்குது இதுல வேற ஆயிரத்தெட்டு இது வேற
ம்
அது தா ப்ரோ இது இது இதுனாலயே போயிருது சேரி இ ஒஞ்சாடி மட்டு இல்லாம மேல் மட்டு இல்லாம நா நடுவுல இந்த மாரி கம்பெனியில நம்ம ஆ இதுல பண்ணிட்டு இதுக்கப்ற மேல போறதுதா நம்ம பாக்கணு
கவன போக போக அடுத்தடுத்து மத்தெல்லா பாத்துக்கலா அப்டின்ற மாதிரி
ம் ஆமாப்ரோ அது நல்லாத எக்ஸ்பெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ஸ வீட்டு இல்லாம லிடுஸ்பீடு ப்பன் தெரிஞ்சாகணும்ல
ஆமா இங்க வீடு எப்டினு தெரியனோ அப்டியனு வீடு தெரிஞ்க்கண அடுத்தவார அடுத்த கம்பெனி போகபோது நம்ம எப்டி சைன் பண்ணனோ அது எப்படி பண்ணனோ அப்டின் சொல்லி தெரிஞ்சுக்கலா அதனால வந்து அது ஒரு பெஸ்ட்டா இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன எல்லாமே வந்து ஏ டூ ஜெட் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம் என்ன வேல பாக்கராமா
ம் ஆமா ப்ரோ
அப்ப இந்த ஃப்யில இதாயிரு சரி ப்ரோ சரி ஓகே பாய் ஓகே பாய்